ஹலோ
ஆ எப்டி இருக்கிங்க நல்லா இருக்கிங்ளா
நா ரொம்ப நல்லாருக்கே என்னங்க மேடம் ஒரு கால் கூட பண்ண மாட்டன்றிங்க நா பண்ணாதா உண்டா
இல்ல இல்ல கொஞ்ச எப்டி என்ன சொல்றதுனா ஃபோன் வந்து கீழ விழுந்தனால டிஸ்ப்ளே போயிடுச்சு நா டிஸ்ப்ளே மாத்தனு அது அவுங்க என்ன பண்ட்டாங்கனா என்னுடைய ஃபோன்ல இருக்க நறைய நம்பர் வந்து போயிருச்சு அதனால தா உங்களுக்கு காண்டெக்ட் பண்ண முடியல நா என்ன பண்ணனா ஃபோன்ல சேவ் பண்ணி வச்சுட்டே சிம் நம்ம வந்து சிம்ல சேவ் பண்ணி வச்சிருந்தா அந்த சிம்ம வந்து வேற ஃபோன்ல வந்து நம்ம போட்டொனா அந்த த நம்பர் தெரியு நா ஃபோன்ல சேவ் பண்ணி வச்சதுனால நறைய காண்டக்ட் வந்து போயிருச்சு அது மாரி உங்குளுது அது போயிருச்சு
ஓ சூழ்நிலை தெரியாம நா வேற உங்கள கேட்டுட்டே பரவால்ல ஒரு வேள நா என்ன நெனச்சேன்னா லீவ் ஆச்சே அதனால அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க அந்த மாரி யோசிச்சிட்டு எ விட்டுட்ட நானு செரி ஊருக்கு போனி போயிருந்தீங்க போயிருப்பீங்க விவசாயம் எல்லா எப்டி இருக்கு என்ன மாதிரி இருக்கு
இப்போ சம்மர் சீசனால கொஞ்சோ என்ன சொல்றது தண்ணீர் தட்டுப்பாடு கொஞ்சோ அதிகமா இருக்கு இருந்தாலு கிணறு இருக்கனால கொஞ்சோ கிணறு இருந்தாலுமே தண்ணி ரொம்ப கீழ போயிருது அது து வந்து ஒன்ஸ் ஒரு நாளைக்கு ஒன்னு ஒரு திருப்புதா எடுக்க முடியு ஏனா நெறயா வெச்சிருக்கோமா வாழ தென்ன மரோ, மாங்கா மரோ, கொய்யா மரோ, அதுக்கப்றோ எதோ ரோஸ் ரோஸ் ரோட் அந்த மாரில்லா நெறயா வெச்சிருக்கங்கனால எங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சோ தட்டுப்பாடா இருக்கறதுனால நா என்ன பண்ணிருக்கோனா சொட்டு நீர் பா சொன்னதா போட்டிருக்கோ
ஓ அதுவுமே நல்ல ஒரு இதுதா இல்ல இப்போ இப்ப இருக்கிற சூழ்நிலைல ரொம்போ வெயில் இருந்தாலு நம்மளுக்கு பிரச்சன மழை அதிகமா இருந்தாலும் பிரச்சனயா இருக்கு சூ றாவளி காத்து இந்த மாரி விவசாயி எது இருந்தாலு இந்த விவசாயிகள்தா பாதிக்கப்படறாங்கல்ல
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து ம் இந்த பயிர் வகைகளுக்குதா நீங்க சொல்ற மாரி காத்திருந்தா சாச்சிரு இந்த வாழமரொல்லா நட்டிருந்தா தள்ளி விட்டுரு அது கொல கீழ விழுந்துரு சொல்லுவாங்க ஆனா அந்த டைமுக்கு பாத்துதா போடுவோ வாழ வந்து அந்த காத் து அடி காத்துக்கு காலோம் வர்ரதுக்கு முன்னாடியே நாங்க போட்டுருவோ போட்டு அறுவடை பண்ணிருவோ அத ஆனா வந்து மத்ததுல இப்பெல்லா பூ சீசன்தா அதிகமா இருக்கு மல்லிகைப்பூ, ரோஸு இந்தோட சீசன்தா அதிகமா இருக்கு நெறயா பூக்குது மல்லிகை பூ எல்லா எங்க ஊர்ல இப்போ
ஆமான்ப்பா இங்கே கூட எங்க தெருவுல எல்லா கூட எடுத்துட்டு வராங்க நாங்க நகர்புறத்திலதா இருக்கோ இங்க பக்கத்துல சு சுத்தி வட்டாரத்துல பாத்தீங்னா இந்த வயல்வெளி இந்த மா திரியான விஷ்யங்க எல்லா இங்க பாக்க முடில இருந்தாலுமே வெளில இருந்து வர பூக்கள்ல்லா அப்டியே வருது இந்த முற என்னவோ தெரில மல்லிப்பூ, முள்ள வந்து இன்னு அதிகமா விளைச்சல் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது வெயில் காரணமாவா
வெயில் பிளஸ் மழை இது வந்துச்சு லேசா எப்டினா சாரல் வர ஆரம்பிச்சு ங்க எங்க ஊர் பக்கத்துல எல்லா அந்த காத்து மலையு ஆரம்பிச்சதுனால மல்லியப்பூ வந்து அது நல்லா துளிர்விடுது நெறயா மொட்டு வீட்லயே நீங்க தோடத்த விடுங்க வீட்லயே நம்ம மாடி தோட்டோ வெச்சிருக்கோ அதிலயே நெறய பூ பூக்குது செம்பரத்தி எல்லா பூக்களுமே இப்ப நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்டு
அப்டியாப்பா நானுமே மாடித்தோட்டோ வெச்சிருக்கே அதிலயுமே வந்து ஒரு மூணு மல்லிச் மல்லிப்பூக்கள் செடி வெச்சிருக்கே என்னனா ஃபர்ஸ்ட் எல்லா கொஞ்சோ நல்லா பூக்கு ஒரு மொழொங் கூட பூத்து இருக்கு ஆனா இப்ப என்னவோ தெரில அ பூவோட வெளச்சல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு என்னால பராமரி க்க முடில கொஞ்சோ நடுவுல ஒடம்பு சரியில்லாம போச்சா அதுல எனக்கு பராமரிப்பு முடில எ ஹஸ்பண்ட்தா வந்து போயிட்டு தண்ணி ஊத்துறாரு எல்லாமே பண்றாரு அதுக்கு எதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்களே
ம் சரி அத சொல்றே இப்ப உங்களுக்கு ஒடம்புக்கு எப்டி இருக்கு பரவாயில்லயா
ஆ எனக்கு பரவாயில்ல இப்ப கொஞ்சோ பரவாயில்ல மாதிரி இருக்கு என்னனா வெய்ல்ல போ முடில இப்ப நித்திய மல்லி செடியு வெச்சிருக்கோமா அதுவுமே பூ பறிக்க முடில வெறு எறும்பு கடிக்குதா கொஞ்சோ அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கறதுனால என்னால செடிகிட்டல்லா கொஞ்சோ போ முடில சீசனல் அலர்ஜி இருக்கு அதனால கொஞ்சோ போக முடியாம இருக்கு எனக்கு
சரி சரி அந்த நித்திய கல்யாணி பூக்கு எறும்பு வருது சொல்றீங்கள்ள அதே மாரி செம்பருத்திக்கு எறும்பு வரு நீங்க என்ன பண்ணுங்க இந்த ம கிராம்பு இருக்கல்ல கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு உங்களுக்கு எவ்ளோ தண்ணி தேவபடுதோ அந்த தண்ணில போட்டு கொதிக்க வெச்சிரணு நைட்டு கொதிக்க வெச்சு தண்ணிய ஆற வெச்சிறணு காலைலங்கும்போது ஆறிருமா அந்த அன்னைக்கு அந்த அந்த தண்ணிய வந்து என்ன பண்ணணுனா ஸ்ப்ரே பாட்டில்ல வெச்சு அந்த எறும்பு இருக்குல்ல அந்த எறும்பு எப்டி இருக்குன்னா வெள்ள வெள்ளயா ஆயிரு அந்த அந் ந்த எடத்துல நீங்க ஸ்ப்ரே பாட்டில்ல வெச்சு அடிச்சு விட்டீங்கனா அந்த கிராம்போட வாசனைக்கு வந்து செ த்து போயிரு அம்மாரி வசம்பு அதே மாரிதா வசம்பு தண்ணியு தொளிப்பாங்க பூச்சிகள் எதுவு வராது அந்த மாரி இருக்கு போம்போது வந்து பூச்சி தொல்லைகள் இல்லாம பாதுகாக்கலா அப்றோ வேப்பெண்ண இதெலா நீங் கேள்விப்பட்ருக்கீங்கலா இதெலா விவசாயே இயற்கை முறையில பயன்படுத்துறது நீங்க பஃஸ்ட் என்ன பண்ணுங்க கிராம்பு பண்ணுங்க எங்க வீட்ல அப்டிதா மா இது இருந்துது செம்பருத்தி ரொம்ப பூச்சி அப்ப நா கிராம்பு தண் ணி தாம் தெளிச்சு விட்டே நல்லா நல்லா கியூர் ஆயிட்ச்சு தோட்டத்துகுமே அத் தா பண்றாங்க வ வசம்பு வேப்பல வேப்பலலா என்ன பண்ணுவாங்கனா அத அந்த அத வேப்பல வேப்ப எண்ணெய வந்து கலக்கி அத ஸ்ப்ரே மருந்துல அடிக்குபோதே நாங்க சேத்து அடிச்சிருவோ பூச்சிகொல்லி தடுப்பு மருந்துனா வேப்பல வேப்ப எண்ணெ தா எங்களுக்கு
அப்டியாப்பா இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க இந்த கிராம்பு வசம்பு இதெல்லா வந்து இந்த வெள்ள பூச்சி மாவு பூச்சின் சொல்லுவாங்கள அஸ்வினி இந்த மாதிரியான பூச்சி வெரைட்டிஸ்லா சிலது சொல்லி கேள்விபட்டிருக்க இப்போ அம்மா வீட்ல வந்து கொஞ்ச எடோ வசதி இருக்கு அதனால இந்த ஒரு சில கொய்யா மரங்கள் அப்றோ செம்பருத்தி பூ இந்த அப்றோ வந்து எலுமி மிச்சம் பழோ சாத்துகொடி இந்த மாரி மரல்லா ஒன்னு ரெண்டு இருக்கா அதுல பாத்தீங்னே இப்ப நெறய பூச்சி வந்துட்டு பிரச்சனையா இருக்குன்றாங் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அனுபவ நாங்க வந்ததுல்ல ஏனா ரொம்ப காலமாவே இந்த மரங்கள்லா இருக்கு ஆனா இப்ப சமீபமா எதனால தெர்ல அந்த கால சூழ்நெலை மாற்றத்னாலயா காலநிலை மாற்றம் இப்ப அதிகமான வெயில் அதிகமான குளுர் அதிகமான மழை இதெல்லா மாறி மாறி இருக்கறதுனாலயா என்னன் தெர்ல அந்த பூச்சிகளு அந்த கன்ஃயூஸ் ஆயிடுதா என்னன் தெர்ல அந்த காலத்துக் ஏத்த மாரி இல்லாம அதிகமாவே இருக்கு அதுக்குமே நீங்க சொன்ன அந்த மருந்துலா தெளிச்சம்னா அந்த கிராம்பு வசம்பு இதெல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி தெளிச்சம்னா கட்டு படுமா
ஆ கட்டுப்படுத் அது வந்து நீங்க என்னது ம மருந்து அடிபம்ல அந்த மிசின்ல வந்து ஸ் ப்ரே பண்ணுங்க அப்பந்தா அது ஃபாஸ்டா பண்ணம்போது அது பூச்சி விழுந்துரு கண்டிப்பா அது அது செத்து போயிரு ஏனா நம்ம வந்து இயற்கை முறைல பண்ணா தா அந்தத ஃப்ரூட்ஸு சரி வெஜிடபிள்ஸ் வரி டேஸ்ட்டா இருக்கு நீங்க மருந்து போட்டீங்கன்னா அது கெமிக்கல் தான ஃபுல் அண் ஃபுல்
ஆமா இப்ப நானுமே வந்து வீட்ல வந்து நம்புளுக்கு தெரிஞ்ச ஒரோ அப்டின் பாத்தீங்னா இந்த எலைகள்ல கொட்டுதில்ல அதவந்து ஒரு டப்பால போட்டு மண்ணு போட்டு கொஞ்சமா தண் ணி தெளிச்சு மூடி வச்சிருவே கொஞ்ச நாள் மக்கிடுமா அந்த மண் எடுத்து மத்த செடிகளுக்கு யூஸ் பண்றது அப்டில்லா பண்ணபோது கொஞ்ச நல்லாவே பூக்கள்லா செரி காயு செரி அ அதெல்லா கொஞ்ச நல்லா எடுது இப்போ காய்லா நா அதி கமா வெக்கிறதில்லபா ஏனா பராமரிப்பு கொஞ்ச நம்மளுக்கு அதிகமா தேவப்படுது அந்த கிளீனிங்லா கரக்டா பண்ணாதா நம்ளோட அந்த மொட்டமாடியில வெக்கிறோல்ல அந்த தளோ பாதிப்பு இல்லாம இருக்கு அதனால நான் அதெல்லா ஏற கட்டிட்டு இப்ப செடிக்கி வந்துச் என்னால முடிஞ்சளவு சோத்து கத்தாழ செரி ஃபேஸ்க் போட்றதுக்கு அப்றோ வந்து பிரண்ட இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்பறோ சின்ன சின்ன கீர வகைகள் இது மாரிதா போட்டு வச்சிருக்கே அ வேற ஏதாது உரங்கள்ல வந்து இந்த காய்கறி மக்கி வெக்கிறது மக்கா மக வச்சு அது போட்றது இல்லைன்னா அப்டியே ராவாவே எடுத்து போட்டாலுமே அது நல்லாதா இருக்கு அந்த மாதிரி வேற எதாது உரங்கள் பத்தி எதா து இல்லன்னா நீங்க எதாது யூஸ் பண்றத பத்தி சொல்ப்பா எனக்கு
நாங்க வந்து என்னா போட்றோனா அந்த எங்க இதுல வந்து நாங்க சில நல்ல தோடோ வச்சுருக்கோ அதில வந்து ஃபார்மிங் அந்த மாரி இது இருக்கு அதனால நா என்ன மாட்டு சாணோ வரு ஆட்டு சாணோ வரு அந்த மானி ஒரத்த தா நாங் அதிகமாக யூஸ் பண்ணுறோ எள்ளு புண்ணாக்கு இந்த மாரி அந்த வச்சுவுட்டா அதோட க்ரோத் வந்து நல்லா இருக்கு அப்டின்ட்டு இயற்கை உரங்கள சார்ந்துதா நாங்க எப்பவு பயன்படுது ஏனா அது வந்து ஃபார்மிங் இயற்கைய சார்ந்துதா இருக்கணு அப்டின்ட்டு நாங்க ஆர்கானிக் நிகா எல்லாமே பண்ணணு அப்படி சொல்லிட்டு இப்ப அதா பண்ணிக்கிட்டு இருக்கோ அதே மாரி நாங்க ரீசன் டா என்னன்னா சிறுகெழங்கு எடுத்தோ சிறுகெழங்கு பனங்கெழங்கு இதல்லா தோட்டத்துலயே போட்டு எடுத்தோ நல்லா இருந்தது கெழங்குலா நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு ஏன்னா கெழங்குலா டே அந்த நமக்கு தெரியுல மருந்து போட்டு கெமிக்கல் உரம் போட்டு பண்ற கெழங்கோட டேஸ்டு இயற்கை உரம் போட் பண்ற கெழங்கோட டேஸ்ட்டு அவ்ளோ டேஸ்ட் டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுது நா பாத்திருக்கே சாப்ட்டுருக்கோ
ஆமா பா இப்போ ஒரு இருவது வருஷத் துக்கு முன்னாடியில சின்ன கொழந்தைங்கல நம்ம ஒரு பொருளு சாப்ட்டு இருப்போ அந்த டேஸ்டுக்கு இப்ப வெளையற பொருட்களோட டேஸ்டு இப்ப தக்காளியே எடுத்துக்குங்கள ஃபஸ்டுந்த நம்ம அந்த நாட்டு தக்காளி நெறய பாப்போ இப்ப ஒரு கொழம்புக்கு ரெண்டே ரெண்டு தக்காளி போட்டோம்னா கூட அந்த புளிப்பு சொவைய் வந்து அதுக்கு கரெக்டா மிங்கிள் ஆயிடு அந்த சொத சொதன்னு வரு கொஞ்ச நம்மளுக்கு அந்த ஆண்டு வரும் கொழம்புன்னுவாங்க இப்ப பாத்தீங்ன்னா அந்த தோல் மட்டு நிக்கிது ஃபர்ஸ்ட்லா நம்ம அந்த கொழம்பு வந்து வதக்குணோனா அந்த தோல வே முடியாது இப்ப வெறும்னே தோல் மட்டு நிக்குது அந்த தக்காளியு வதங்க மாட்டாங்து ரொம்ப நேர எடுக்குது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காரண என்னன்னா அந்த மருந்தோ இல்ல வே வேற எந்த மாதிரியான கலப்பட பண்றாங்க அதுலயுமே வந்து ஐபிரடுன்றாங்க பாத்தீங்களா இந்த மாதிரியான விளைச்சல் விளையறதுனாலதா அந்த மாரிலா ப்ராப்ளம் வருதோன்னவோ தெரியல இதனால ஒடம்புக்கு நெறைய பாதிப்புகள் ஏற்படுது பா
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரியே தக்காளி நீங்க சொன்ன உன தா நியாபக வருத் புளி கொழம்பு வைக்கலனா தக்காளி கட் பண்ணி போட்டனா வேகவே மாட்டக்கு சிஸ்டர் ஏன்னா அந்த தக்காளிய போட போம்ப அடி முழுசா இருக்கு நானும் ஒரு மணி நேர வேக விட்டுட்டே அது வேகவே மாட்டுக்கு கடைசில என்ன எடுத்துட்டன்ன அது தக்காளி வெங்காயத்த எடுத்து அரைச்சி பேஸ்ட் மாரி ஊத்துனதுக்கு அப்ற தான் அதோட தன்ம அந்த என்ன சொல்றது அந்த குழு குழுனு வருது முன்னாடில்லா தக்காளி வெங்காய வதக்குனாலே அந்த குழு குழுன் பேஸ்ட் பதத்துல வந்துரு இப்ப தக்காளி வெங்காயம் வதக்கனாலே வெங்காயமும் வதங்க மாட்டேக்கு தக்காளியும் வதங்க மாட்டேக்கு அந்த மாரி இருக்கு அதே பெரிய போராட்டமா இருக்கு அது பிரியாணி பண்ணா ஸ்டார்ட் பண்ணிவி நினச்சிக்கோங்களே அந்த வெங்காய வதங்கதுக்கே டைம் ஒரு மணி நேர ஆயிருது அந்த கோல்டன் கலர் வர வரைக்கி ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ரொம்ப க ஸ்டோ நீங்க சொல்ற மாரி அதே மாரி முன்னாடி வந்து காய்கறி வந்து கத்தரைக்கா பாத்தீரிங்கன்ன சும்மா கட் பண்ணி போட்டு கொதிக்க வச்சு அந்த காலதா இடிச்சு போட்டு வப்பாங்க அந்த கொழம்பு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு ஆனா இப்பெல்லா அப்டி கெடையாது அந்த மனமே இல்ல சுத்தமா அதனால தா நாங்க என்ன பண்றோம்னா எங்க தோடத் துல வந்து ஆர்கானிக் முறையில் நா யூஸ் பண்றனால வெஜிடபிள்ஸ் அந்த ஃபார்மிங் நெறய இது பண்ணிக்கிட்டு இருக்கோ
பரவால்ல நீங்க உங்களுக்கு அந்த சான்ஸ் வாய்ப்பு கெடைச்சிருக்குதுன்றது ரொம்ப சந்தோஷமா மாவே இருக்கு எங்களுக்குல்லா கெடைக்கல ஒரு முறை நாங்க உங்க தோட்டத்துக்கு வந்து கண்டிப்பா பாக்கணும்னு ஆசையா இருக்கு கு மறுபடியு கால் பண்றம்பா நானு
கண்டிப்பா கண்டிப்பா வாங்க தோட்டத்துக்கு வாங்க சரிங்களா